ஹலோ கேக்குதா
ஓ என் நெட்டு இல்லையா திக்குது திக்குது
இரு இரு
டே அண் இப்போ ரெண்டு தடவ கூப்டுவே செரியா அப்றோம் நாளைக்கு ஒரு ரெண்டு தர்வ கூப்பேறே
முடியாது இப்ப கேக்குதா கரெக்டா
கேக்குது கரெக்டா கேக்குது
உம் செர்க் நா இருக்கல்ல இது பாக்க போனோ ஃபோனு
போனியா
ஆமாடி எங்கேய்மே இல்லடி ஃபோனு நம் மோட்டோதா நா வச்சிருந்தே செரியா எந்த கடையிலுமே அந்த ஃபோன் இல்லடி
சே எதுக்கு மோட்டோவே பாக்குறே
நா அத் தா பிளான்ல வச்சிருந்தே
வேற எதாவது பாரு ரியல் மி பாரு
ரியல் மி ரெட்மிய பிடிக்காது டி
ரெட்மி வேண்டா டி ரியல் மி நல்லாருக்கு
ஐயே எனக்கு ரியல்மியே பிடிக்காது எனக்கு
செரி அப்டியா ஒன் பிளஸ் எல்லா சுத்தமாக நல்லா இருக்காது
ஒன் பிளஸ்ல்லா இப்போ வந்துட்டு அது மாடலே இல்ல
வேற ஒப்போ இதுவேல வேண்டாமா
அதுதா பாத்தே செரி இது எல் எல் என் ஆன்லைன்ல தா எல்லா பாத்து முடிவ் பண்ணிட்டு தான போனே இல்லனா மண்டையக்கழுவி ஏதோ ஒன்னு எடுக்க சொ ல்லிருவாங்க இவ்ங்க கட
ஆமாடி அப்டி தா டி எனக்கு எங்கொம்மா ஃபோன்ன எடுக்க வச்சாங்க
நல்லா மண்டைக்கழுகுவாங்க டி சம் பய மண்டைய கழுவாங்
கேம்மர் நல்லா இருக்கறனால நா வந்
ஆமா உம்
அகு ஒரு ஓகே அப்டிங்கற மாரி இருக்கு ஃபோன்னு பெருசா இருக்கு அது புடிக்கல்ல பின்ன வந்து எல்லாமே நார்மல் தா கேம்ரா மட்டுதா கொஞ்சோ ஓகேவா இருக்கு அய்னால எங்க வீட்லயு என்ன எது தொல்ல அப்டி மண்டக்கழுவா அவ்வா
அதனால தா நாங்க என்ன பண்ணோ ஒரே பொண்ணு ஒரே போன வந்துட்டு முடிவு பண்ணிட்டு போனோ இல்லன்னு வ நானு எங்க மச்சா எங்க அப்புதா இந்த கரும்பு கடையில என்ட்ரன்ஸ்ல சிதாய்ன் போன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா
தெரியாது
அந்த கடைக்கு போனோ அந்த கடைக்கு போனா வந்துட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு பஜாஜ் கடைடுக்கு வந்தா அங்க அது ஆக்டிவேட் பண்ண ஆள் இல்ல
ஆ பஜாஜ்னா சிம்மா
பஜாஜ் காரண ஒண்ணு இருக்கு இ எம் ஐக்கு
ஓ இ எம் ஐ கா
ம் ம் இதுக்குதா படிடா படிடான்னு சொல்றது
அதுக்கு வந்துட்டு பனோ இல்லன்னு சொல்ட்டாங்க அப்றோ பூசி க்கா போணு சென்னை மொபைல்ஸ் போணு எந்த கடையிலயுமே அந்த போன் வந்துட்டு ஆஃப்லைன்ல மட் ந்தா அவைலபிள் ஆமா ஆன்லைன்ல அவேலபிள் இல்லையாமா
ஓ இ எம் யில எடுக்க போறியா ஆ
ஆ பின்ன ரெடிகேஷ் தரியா நீ
இல்லடி நீதானே கட்டனு இ எம் ஐ அப்போ உனக்கு ஒண்ணு கூட கஷ்டோ தானே
அப்றோ என்ன அதா இப்ப நா அடுத்த மாசத்தோட அந்த சீட்டு முடியுதுல்ல
ஆமா அதனால அந்த குடுக்குற காசு இது குடுக்கலான்ட்டு இருக்கே
ஆ ஆமா அப்பறோ என்ன இந்த போன் இன்னைக்கு என்னாச்சுனு தெரியுமா இன்னைக்கு ஒரு நிச்சியோ செரியா அதுக்கு போய் ஸ்னாப் தாண்டி ஓபன் பண்ணே கல்யாணோ முடிஞ்சு இங்க வர்ற வரைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆன் சுவிச் ஆஃப் ஆன் சுவிச் ஆஃப் ஆனே தா மாறிட்டு இருந்துச்சு
எதுக்குடி அந்த ஸ்னாப்பு ஓபன் பண்ற நீ ஓபன் பண்ண இரு இப்ப முடியல
டி போட்டோ எடுக்கறிறதுக்குடி கொஞ்சோ என்னோட ஃபேமிலில இருக்கிற கசின்ஸ் எல்லா வந்திருந்தாங்க அப்போ செரி போட்டோ எடுக்கலா அப்பறோ பொண்ணு எங்க அக்கா வர்லயா அப்ப பொண்ணையு போட்டோ எடுக்கலா அப்டின்னு பாத்தா அதுக்கு நம்ம எ கேமரா ஒரு டொடகஸ் கேமரா ஆச்சு ஸ்னாப்ஸ் எல்லா நல்லா இருக்கு அ அது ஓப்பன் பண்ணா அப்ப சுவிட்ச் ஆஃப் ஆன தாண்டி அப்டியே தொண்ணூறுல இருந்து சார் அறுபத்தி மூணு ஆயிருச்சு சார்ஜு
போனு என்ன கம்ப்ளைண்டுன்னு ஏதோ காமிச்சிடியா
யாத ஆமா திடி அது பேட்ரி தா போயிருச்சலடி அதனால தா ஒரு நாளைக்கே நாலு டைம் குத்துறப்ப யோசிச்சுக்கோ அதுனாலதா ஆ ஒ காலேஜுக்கு வரும் போது குத்துரனா காலேஜ் விட்டு வந்துட்டு ஒரு பத்து பர்சன்ட் ஆயிரு அப்போ சா சாப்டிட்டு வேலைக்கு போற வரைக்கு குத்துவே அப்புறோ வேலக்கு போய் கொஞ்ச நேரம் யூஸ் பண்றதுக்குள்ளே அங்க போயிரும் அங்க வந்துட்டு ஒரு ஆறு மணிலனு ஏழு மணி குத்துவ
அப்புறோ ஏழு மணி குத்திட்டு அது இங்க ஒரு பத்து மணி வரக்கும் இருக்கு அதுக்கப்புறமும் போயிருமா திருப்பி வந்துட்டு அங்க போயிட்டு ஆ சார்ஜ் குத்துவேன் அப்ப எத்தனை டைம் ஆச்சு நாலு டைம் ஆச்சா
ஆமா
அப்ப என்னத்துக்கு ஆகு இந்த பேட்டரி
அதுக்குந்த போனே செத்து போச்சு சக்கராத்துவாத இருக்கு இருக்கு அது நீ தூக்கி போடுறதுக்கு தான் அதுவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல இன்னைக்கு அதிசயமா கேளு ஆன் அது சீனு இன்னக்கு இன்னக்கு மாமா ரிசப்ஷனுக்கு வச்சு அப்போ கால்ல நா லேட்டாதான் எந்ச்சேன் ஆனா நேத் செம்ம தூக்கம் நானு பன்னெண்டு மணிக்கே தூங்கிட்டேன் பட்டுட்டேன் எப்ப தூங்கனனு எனக்கு தெரியவே இல்லடி
எப்டி தூங்குனனாக்கும்
ஆ
ஏன்னா நேத் காலேஜூட்டு வந்து தூங்கவே இல்லல அதனால நம்ம அங்க போய்ட்டு வந்துட்டு தூங்கவே இல்ல அப்டியே அயிஷா வீட்க்கு போய்ட்டனா
ஆ
அப்றோ வந்தனா அப்டி ஒரு தூக்கோ நான் படுத்து சரிம்மா தூங்க போவுதுன் நெனச்சே சும்மாதான் படுத்த தூங்கிட்டேன் காலல எந்ச்சிட்டு அப்டி ஃபோன் வன்ட்ட இப்போ எங்கம்மா வந்து நிச்சியத்துக்கு போவுது அப் சீ ரிசப்ஷனுக் அப்போ என்ட்ட சொல்ச்சி நான் ஃபோன் கொண்டு போரேன்னு சொல்ச்சி நா சேரி அப்டின்ன
ம்
திடீனு பாத்தா அதிசயமா என் வாழ்க்கயில நான் இந்த ஒரு விஷயத்த கேக்றேன் எப்பவுமே அத்தாச் சொல்லுது இந்த பிள்ளக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு அப்டின்னு எனக்கா ஷாக்கிங் உச்சோ என்னடா நடக்குது இப்டி ரீல்ஸ் ஸா வரும்ல பசங்களுக்கு வீட்ல பொண்ணு பாக்கராங்கன்னா அவுங்க எப்டி ஸ் அந்த மாதிரி இருக்கு எனக் கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எதுமே தெரியாத மாரி வேற இருக்கணு நான் எதுமே கேக்காத மாரி உக்காந்து போன் நோண்டிட் இருக் கேன் அதுக்கப்றோ எங்க அம்மா மூஞ்சி பாக்கனு எங்ககத்தா மூஞ்சி பாக்கலாம் இப்ப எங்கத்தா ம் ம் ஆ செரி ஆ செரி மட்டுந் தான் சொல்லுது எங்க அத்தாவே ஷாக்கா ஆயிருக்கு என்னடா இப்டியெல்லாம் சொல்லுதே அப்டின்னு அதுக்கப்றோ எங்கம்மா அப்டி சொல்லிட்டு வாங்க போலான்னு இந்த போன இந்த புள்ள எடுத்துக்குட்டு எனக்கு வேற ஒன்னு வாங்கித் தாங்க அப்டின்னுச்சு ஒரு சிம்ம எடுத்து குடுக்கலா அது மேரி சொல்லுச்சி எங்கம்மா எல்லாம் பேச தான் செய்வாங்க ஆனா வாங்கி தர மாட்டாங்க ஆனா பஸ்ட் டைம் இப்ப பேசி இருக் ருக்காங்களா ஹலோ ஹலோ